ஹலோ
ஹலோ
என்ன பண்றீங்க
சும்மாதா
சாப்ட்டாச்சா
ஆ சாப்டாச்சு நீீங்க
ம் சாப்டாச்சு என்ன சாப்பாடு
இன்னைக்கு பிரியாணி
பிரியாணி என்ன பிரியாணியா
ஆமா
இன்னைக்கு செவ்வாக்கெழமல
ஆமா எங்க அம்மாக்கு ஒடம்பு சரியில்ல லாப்ப வர்றனால சமையல் செய்யல அதனால கடையில சாப்பிட்டே
அம்மாக்கு சாப்பாடு
அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டாங்க மதியோ நா வெளிய வந்துடே
செரி செரி
ம் நீங்க என்ன சாப்டிங்க
நா சாம்பார் வீட்ல வச்சாங்க சாம்பார் வெண்டக்கா கூட்டு வச்சு அப்பலோ வச்சு சாப்ட்டே
ஓ செரி செரி
ம் நீங்க ஒர்க் ஒங்களுக்கு எத்தன மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எப்ப முடியு
புரில
ஒர்க்கு வேலைக்கு போறீங்களா நீங்க
ஆமா
எப்பா சிப்ட் வைசா உண்டோ
சிக்ஸ்
சிஃப்ட் சிப்ட் மாரி உண் உண்டான்னு கேக்கே
ஆமா இல்ல
அப்றோ
டென் டூ செவன்
டென் டூ செவன் ஓ செரி செரி
ஏ
இல்ல கேட்டே
ஓ செரி செரி
என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
ஹேர் ஸ்டைர்ட்டன்லா பண்ணிருக்கீங்களா நீங்க
ஸ்ட்ரெட் ஹேர் தா அதனால பண்ண மாட்டே
ஓ செரி செரி
ம் ம் அது பண்ணாலு ஹ ஹ ஹ அது பண்ணாலு நமக்கு ச் வேஸ்ட்டு தா அது குளிச்ச உடனே அது போயிரு நம்ம தலைக்கு குளிச்ச உடனேயே
ஓ அப்டியா
ஆமா அதுவே இப்ப நம்ம இந்த மேரேஜ்க்ல்லா மேக்கப் பண்ணி வுட்றோங்க ஒரு மிஷின வச் சு இழுத்து இழுத்து விடுவாங்க பாத்தீருக்கீங்களா அப்பறோ தலையில ஸ்ப்ரே எல்லா அடிப்பாங்க ஸ்ப்ரேலா அடிச்சாங்கன்னா அப்படி கட்ட மாதிரி இருக்கும் முடி வந்து முடி மாதிரி இருக்காது ஒரு மாறி வெறப்பா இருக்கும் அந்த முடி ஒரு கையில தொட்டாலா இப்டி நம்ம தடவுணேம் அப்படின்னா முடி நமக்கு எப்படி சாப்டா இருக்கு
ஆமா
அந்த மாறி இருக்காது ஒரு என்னமோ ஒரு சொரசரப்பான எடத்துல அப்படியே தடவுன மாறி இருக்கு அந்த மாதிரி இருக்கு கயிற உட ஹாடா இருக்கும்னா பாத்துக்கோங்களே
அவ அவ்ளோ ஹாட இருக்குமா
அவ்வளோ ஹார்டா இருக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு விடுவாங்க ஏன்னா அது பறக்க கூடாது அப்படியே ஸ்டிப்பா நிக்கும் இப்போ அது ஆ அது அது வந்து நா எப்ப பாத்தனா என் அக்கா மேரேஜ்க்கு அப்டிதா அடிச்சிருந்தாங்க
ஓ ஆ
ஓ பாது எ ஃப்ரெண்டுக்கு இப்போ ரீசண்டா மேரேஜ் ஆச்சு அவளுக்கு இந்த இது பண்ணிருக்காங்க இந்த ஸ்டேடனிங் தா பண்ணிருப்பாங்க அவளுக்கு முடி வந்து அந் து ஒரு மாறி அல அலையா அல அலலையா இருக்கும் பாத்துக்கோங்க அவளுக்கு சுருட்ட முடிதா சுருட்ட முடின ரொம்ப சு சுருட்ட முடியின்னு சொல்ல முடியாது முன்னாடி மட்டும் முடி இந்த சுருண்டு சுருண்டுகிடக்க மாறி இருக்கும் அவளுக்கு இது பண்ணிருக்காங்க ஸ்ரேடினிங் பண்ணிருக்காங்க மேரேஜ்க்கு மேரேஜ் டிசம்பர் மந்த் து நடந்தது இன்னும் வர அவளுக்கு அந் து அந்த சுருக்கு சுருக்கா உள்ளது போகவே இல்ல அப்படியே அல அலயா இப்படி தலசீவி அவ எண்ணெ தேச்சி தலசீவி இருந்தாலுமே அவளுக்கு அல அலையாதா தெரியுது அவளுக்கு
நல்லா இல்லயா
ம்
நல்லாவே இல்லையா
நல்லாவே இல்லனா அது நமக்கு மேரேஜ் பங்க்ஷனுக்கு அது அப்படி செஞ்சா அந்த மேக்கப் க்கும் அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும் மத்த டைம் நம்ம நார்மலா காலேஜ் வரும்போது அவ சிஸ்டர் அந்த அவ அவ அவளுக்கு தெரிஞ்ச தலய இழுத்துட்டு வருவா ஹேர்ஸ்டல் இழுத்துட்டு வருவா அப்போ அப்டிங்கிறப்போ அது தலைய பாக்கும் போது ஒரு மாரி எப்டி சொல்லு பேவிஹேர் மாரி இருக்கு ஒரு மாரி அது அழகா தெரியும் நம்ம என்ன தேச்சு என்ன ஆயில் தேச்சிருந்தாலுமே அது அழகா தெரியும் அது இன்னும் போகல ஸ்டேட்டிங் பண்ணிருக்க அது இன்னும் போகல அப்டின்ட்டு டிசம்பர் மன்த் மேரேஜ் ஆனுச்சி இன்னும் வர அவளுக்கு அப்டிதான் இருக்கு எப்போ அப்ப எத்தன மந்த் ஆயிடுச்சி பாருங்க ஆறு மாசம் ஆயிடுச்சி
ஓ செர் செர்
ம்
நா பண்ணலான்னு பாத்த அதனால தான் கேட்டே
நீங்க எதுக்கு ஸ்டெய்டிங் பண்றீங்க என்ன முடிய என்ன பஃப்பா இது அது என்ன ஃபங்க் வச்சிருக்கீங்களா என்ன
இல்ல
அப்புற ஏ ஸ்டைடிங் பண்ணி
எ முடி சுருட்ட முடி அதனால
ஓ அது பண்ணாலு அது கு நம்ம குளிச்சதுக்கு அப்புற அதுதான் பேய்ரும்ல
அப்இல்லே பர்மனன்டா இருக்கும் டெம்ப்ரரியா இருக்கும் ரெண்டு டைப் இருக்கு
ஓ செரி செரி
நம்ம பர்மனன்ட பண்ணா அப்டே தா இருக்க பர்மன்ட்
அது ரேட்டு கூட வருமோ எவ்ளோ அமௌண்ட் கேப்பாங்க
அது செவன் தௌசண்ட் கேப்பாங்க
ம் பண்ண போறீங்ளா
பாக்லா சும்மா பண்ணலான் தோணுச்சு சும்மா கேட்டே உங்கட்ட ரிவ்யூ கேட்ட
அது கேர்ள்ஸுக்கு அப்டி ஆ இந்திச்சி ஒ உங்ளுக்கு வந்து தெரியல எனக் பாய்ஸுக்கு எப்டி அப்டின்ட்டு இது வந்து சும்மா நார்மல் மேக்கப் தான அவுங்க மேக்கப் போட்றவுங்க அவுங்கட்ட இருக்கிற மிஷின வச்சு சும்மா என்னத்தையோ பண்ணி வுட்றது அது நீங்க வெல கூ அமௌண்ட் அதிகமா குடுத்து நீங்க கடையில போய் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு எப் ப்டி இருக்கு அப்டின் எனக்கு தெரில பாய்ஸுக்கு கேட்டுக்கோங்க பாய்ஸ் யார்டியாது இந்த மாரி பண்ணிர்க்காங்னா அவுங்கட்ட ரிவிவ் கேட்டுக்கோங்க
சரி ஓகே ஓகே உங்களுக்கு மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட்டா
ஆஹா எங்க வீட்ல மேக்கப்பே போட வுட மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டு எனக்கு நா எதுவுமே போட்டது கெட எனக்கு ஐப்ரோ எதுவு போட்டது கெடையாது லிப்ஸ்ட்டிக் போட்டது கெடையாது எதுவுமே நா போட்டது கெடையாது
தோவ அவ்ளோ ஸ்டிட்டா வீட்ல
ஆமா அண்ண வந்து அந்த மாரி எது யூஸ் பண்ண வுட மாட்டா
ஓ செரி செரி
நெய்பாலீஸ் கூட நா போட மாட்டே
ம்
அது மாரி ம் ரோ ரொம் ஸ்டிட்டுனா அது எதுக்கு அது போடணு அப்டின் கேப்பாங்க சும்மா இரு அது நல்லாலையா அப்டிம்பா ஃபில்ட்ரு இல்லாம ஸ்நாப்சாட் இருக்கு பாத்தீங்ளா ஸ்நாப் சாட்ல போட்டோ எடுப்போம்ள
ஆமா
அது கூட எதுக்கு அது பில்டர் போட்டுதா எடுப் க்கணுமா அப்ப எ ஃபோட்ட கூட அதிகோ எடுக்க வுட மாட்டாங்க நா எடுப்ப அவ அவம்பாட்டுக் சொல்லுவா அவனுக் மேரேஜ்ஜாய்ச்சு ஆன இப்போ அவம்பாடு சொல்லுவா அப்டின் நா எடுத்துக்கிடுவ இப்போ காலேஜுல ப்ரெண்ஸ்ஸோட இருக்கும்போதுலா யம்பாட்கு எடுத்துகிடுவ
ம்
எனக்கு இந்த சேட்சிபிட்டி ஜெம்னிலலா இப்ப எடிட் பண்றாங்க பாத்தீங்ளா அ பிராம்ட்டு குடுத்து உள்ள ஃபொ அந்த மாரி எடிட் பண்றது புடிக்கு ஆனா நம்பாடுக்கு இன்ஸ்டாகிராம்லா பாக்கும்போது உள்ள இருந்து பிராம்புட்டு எடுத்து எடுத்து ஒம்பாட்டுகு எடிட் பண்ணிட்டே இருப்ப அது ரொம்ப பிடிக்கு
பிராம்லு பிராம் பிரான் பிராம்டு பிராம்டுல யாச்சு லிப் ட்டிக் அதுமேரி போட்டுக்கிலான் நெனக்கிரியா அது ஆ
அதாது கொஞ்ச லிஃப்டிக் போட்டு மேக்கப் போட்ட மாரி காட்டும்ல
ஆமா
ஆமா அத் நல்லா இருக்கும்ல நா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா காட்டு
ஆமா
அ நம்ம நம்ம ஒரு சுடிதர் போட்ருப்போ அது சேரியா நமக்கு காட்டு மாத்தித்தானா மாத்தி தரு இந்த மாரி ஹேர் ஸ்டைல் பண்ணித்தானா அது பாட்டு பண்ணி தரு
ஆமா
ம்
பட் நம்ள வைக்க முடியாத வச்சி காமிக்கு
ஆமா வக்கிம வச்சி காமிக்கு அத கா அத நா பண்ணிட்டு அண்ணண்ட கொண்டு காட்டுவ இங்க பாத்தியா அப்டின்ட்டு இது எதுக்கு தேவயில்லாத வேலனு அப்டின் சிரிப்பா
ஆ
நீங்க அந்த மாரி இப்ப நெறைய ட்ரெண்டாகும்ள அதெல்லா நீங்க ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா
நா ட்ரை பண்ணுவ சும்மா ட்ரை பண்ணுது நானே பாத்துட்டு அப்டியே வச்சுக்குவ ம்
சேர் சேரி
நீங்க நெறைய ட்ரை பண்ணுங்க ஃபுல்லா ப்ராம்டு உங்களுக்கு வந்துருக்கும் போலயே
நா நெறைய ட்ரை பண்ணுவ நெறைய ப்ராம்டு நா ஸ்கிரீன் ஷாட் ஸ்கிரீன் ஷாட் போட்டு போட்டு வச்சிருக்க அது எல்லாத்தயு ஸ்கிரீன் ஷாட் நா போட்டு போட்டு வச்சனா கேலரி ஃபுல்லாயிருதா நா என்ன பண்ணீங்னா ஃபுல்லாத்தியு காப்பி பண்ணி நோட் இருக்குல நோட் ஆப் பு அதுல போய் பேஸ்ட் பண்ணி வச் ச்சிருவ இது வந்து இ இது அதுக்கு ஒரு ஹெட்டிங் குடுத்து இது வந்து இதுக்குள்ள ப்ராம்டு அப்டின் சொல்லி ஹெட்டிங் போட்டு கீழ ப்ராம்ட காபி பண்ணி பே வச்சிருவ பேஸ்ட் குடுத்து என்னோட நோட்டு ஃபுல்லு நோட்டு ஃபுல்லா பிராம்ட்டு தா இருக்கும் அதனா நமக்கு என்ன என்ன ஆ தேவயாங்கறப்போ ய ஒரு வாட் ஒரு வாட்டி தா நம்ம அது இந்த பிராம்ட போட்டு யூஸ் பண்ணி பாப்போ சப் சப்போஸ் நம்ம அ தேவப்பட்டா அந்த ஃபோட்டோவோ இல்லன்னா அந்த காப்பி ப்ராம்ட பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்களால்ல அப்டிண்டு சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச் திடீர்னு நம்ம ஸ்டோரி போட்டா கூட எனக்கு இது ப்ராம்டு அனுப்பு அப்டின் சொல்லி கேக்குறாங்க நா அத டெலிட் பண்ணிருவ ஸ்கிரீன் ஷாட்ட அப்டிங்கறப்ப நமக்கு ப்ராம்டு இருக்காது மறுபடி நம்ம தேடுனோனா அது ப்ராம்டு குடுத்துருக்க மாட்டாங்க அவுங்க எடிட் பண்ண ஃபோட்டோ மட்டும் குடுத்துருப்பாங்க கமண்ட்ல பிராம்ட்டு இருக்காது
அப்டி என் நீங்க என்ன சொல் என்ன சொல்லணும்னா இது ஒரிஜினல் அப்டின்னு சொல்லிர்னு
ஒரிஜினல் சொன்னா அவுங்களுக்கு தெரியாதா ஆனா செல இது ஒரிஜினலாவே இருக்கு சம்டைம்ஸ் நா அதுதா நெறைய குடுத்து போடுவ
சேரி சேரி
உம் அது நல்லா இருக்கும்ல்ல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டு உண்டு ஆமா தொறந்தாலே அதான் வருது
எனக்கு தெரிஞ்சது எந்த பிராம்ட்டுன் தெரியுமா பிராம்ட்டு எது தெரியுமா ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு இந்த இந்த பொண்ணு இந்த சாரீ கட்டுறது
அந்த ரெட் கலர் சேரீ அது போன வருஷம் ட்ரெண்டிங் ஆனுச்சு
சரியான ட்ரெண்டிங் அது
ரொம்ப ட்ரெண்டிங் ஆனுச்சு அப்புறம் பாயஸ் அந்த கையில ரோஸ் பூ வச்சுட்டு இருக்குறது ட்ரெண்டிங் ஆனது அதுவும் கேர்ள்ஸ் அந்த ரெட் கலர் சாரீ ட்ரெண்டிங் ஆனுச்சி எப்ப ரீசண்டா இந்த கொலாஜ் போட்டு ட்ரெண்ட் ஆனுச்சில
எத
கொலாஜி
இந்த உள்ளங்கையில உக்காண்ட் இருக்க மாதிரியா
ஆஹ இந்த பாக்ஸ் பாக்ஸா நம்ம பேஸ் தெரியு கண்ணு இந்த சைடு ஆ லிப் லிப்ஸு மட்டு ஆ அப்புடி அது இப்ப ரீசண்டா ட்ரெண்டானுச்சு கேர்ள்ஸுக்கு ட்ரெண்டுச்சு பாய்ஸுக்கும் ட்ரெண்டானுச்சு
எப்டி எது எது சொல்றீங்க எந்த பிராண்ட்டு
ஆ நீங்க பாத்துருப்பீங்க நெனைக்கே கொந் இந்த இது இருக்குல்ல நம்ம நாலு ஃபோட்டோ ஒரே பேஜ்ல வக்கிற மாரி நம்ம கொலாஜ் மாரி ரெடி பண்ணுவாமா நம்ம சும்மா நார்மலா காலரிலே ரெடி பண்ணுவோமா அந்த மாரியே நமக்கு ஜெமினியில பிராம்ட்டா பொள்ளாச்சில ரெடியாயிடா ச்சி நம்ம கண்ணு மட்டு ஒரு க ஒரு ஒரு இது ஆ ஒரு பாக்ஸ் ரெண்டாவது
ஆமாமா பின்னாடி மூணு பாக்ஸு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ வரு அதா
பின்னாடி
ஒரு மூணு நாலு இது இருக்கிற மாரி பின்னாடி மூணு பாக்ஸ்ல நம்ப ஃபோட்டோ இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோவா அப்டிங்களா
ஆ கொலாஞ்சி மாரி ஏதா இருக்கோணுன்னா உங்களுக்கு சாம்பிள் ஏதாது அனுப்பிக் காட் அனுப்புற
சேரு
ம் அது எப்டி சொன்ன ரெண்டானுச்சு ஆ நெறைய இருக்கு ஆனா அது வந்து எல்லாரு யூஸ் பண்ண மாட்டுக்கிறாங்க ஆ ஏதாது ஒரு இதுதா ரொம்ப வைரல் ஆயிருது
ஆமா அந்த உள்ளங்கையில உக்காந்ட்டு இருக்க மாரி அது வந்து நல்ல
உள்ளங்கையில வந்து குண்டா உக்காந்துருப்பாங்க இப்டி கண்ணத்த பிடிச்ச மாரி லட்டு மாரி அதுவா அதுவு நா ட்ரை பண்ண நா வச்சிருக்கே ஃபோட்டோ
ஆ
கேலரி பாத்திங்கன்னா ஃபுல்லா நா பர ஜெம்னில ரெடி பண்ணதுதா ஃபுல்லா கெடக்கு
அது கூட சாங்கு ரீல் இது பாக்க லட்டு மாரி தான இருக்
ஆமா லட்டு மாரிதா இருக்கு லட்டு இப்ப இதுதா சேரி நா அப்புற கூப்புற
ஆ சேரி ஓகே பாய்
ஆ பாய்